ஓ ஆ கேக்குது சொல்லுங்க சொல்லுங்க
ஆ சொல்லுங்க என்ன பண்றிங்க?
என்ன பண்ணிட்டிருக்கீங்க
இப்ப தா மேம் போய் பெட்ரோல் வாங்ட்டு வந்தே
உங்க வாய்ஸ் விட்டு விட்டு வருது
இப்ப கரெக்டா கேக்குதா
ஆஹ சொல்லுங்க இப்ப சொல்லுங்க
பெட்ரோல் வாங்கிட்டு வர்னு போயி
பெட்டா
பெட்ரோல் பெட்ரோல்
பெட்ரோலா
ஆ ஆமா மேம் எ வண்டி ட்ரை ஆயிருச்சா
ஓ
அதா காலைல அப்பா எடுத்துட்டு போய் ட்ரை பண்ணிட் டாரு வண்டிய சேர் அதா அப்பா ஆமா அப்பறோ எ அப்பா வண்டிய எடுத்துட்டு போய் இப்பதா பெட்ரோல் வாங்கிட்டு வந்தே
ஓ அப்படிங்
ஆமாங்க எங்கயுமே பெட்ரோல் தரமாட்டனு சொல்ட்டாங்க பாட்டில்
ஆமா இப்ப பாட்டில் எல்லா அவ்வளோக்கா பெட்ரோல் தரமாட்டாங்க
ஆமா அப்றோ வந்துட்டு ரொம்ப தூரமா போய் வாங்கிட்டு வந்தே
எங்க போய் வாங்கிட்டு வந்தீங்க
ரொம்ப தூரமா போய் வாங்கிட்டு வந்துட்டே தீலூர் வாங்கிட்டு வந்தே
ஓ அப்படிங்ளா யூஸ்வலாவே இப்ப போய் கேட்டா குடுக்க மாட்டாங்க
ஆ அதுதா குடுக்க மாட்டிங்கறாங்க ஆமாங் என்ன சாப்ட்டீங்க என்ன ஸ்பெஷல் இன்னிக்கு
இன்னைக்கு இன்னு இப்ப செஞ்சுட்டுருக்காங்க இன்னு சாப்பட்ல
காலைல வந்து
சிக்கனா மாட்டனா
அய்யயோ நா வெஜிடேரியன்
தெரியு தெரியு சும்மா விளயாட்டுக் கேட்ட
நானால சோறு சும்மா ரசோ வச்ருந்தாங்க அவ்ளோதா நீங்க சாப்டீங்களா என்ன ஸ்பெசல் என்ன சாப்டிங்க
சென்னா மசாலா இருக்குல்ல
ஆமா ஆமா
சென்னா மசாலாவு சப்பாதியு
ஓ நல்லா இருக்கு அது
ஆமா எங்க அம்மா சூப்பரா செய்வாங்க
விட்டு விட்டு கேக்குது
இப்ப கரெக்டா கேக்குதா
இப் இப்ப கரெக்டா கேக்குது நடு நாடுல ந விட்டு விட்டு கேக்குற மாரி இருக்கு
ஆமா அது மைக் இந்த சைடு திரும்பிருது இப்ப இப்ப கரெக்டா கரெக்டா கேக்குதுல்ல
ஓ அப்டிங்களா
ஹலோ
என்னோட மைக் கொஞ்கம் ப்ராப்ளம் அதனால அப்டி இருக்கு தண்ணி ஆமா ஆமா ஆமா ஐ போன தண்ணி கூட போ
அதனால ஒரு மாரியா கேக்தும
ஆ ஆமா ஆமா தண்ணிக்குள்ள போட்டாலு திருப்பி எடுத்து அப்டியே யூஸ் பண்ணிட்டு இருக்கே ஒண்ணுமே ஆகல மேம் போ
இது அரிசியில வைக்க வேண்டியதான எப்பவுமே போன் ஏதோ விழுந்து அரிசியில வப்பாங்களா
ஓ அப்ப தான் விந்துச்சு அா
ஒன்னுமே
ஒண்ணுமே கேக்கல் நீங்க சொல்றது ஒரு மாரியா கரகரன் சவுண்டு வருது லை
இப்ப கேக்குதா பாருங்க இப்ப கேக்குதா ஆ சொல்லுங்க சொல்லுங்க இது ப்ளூடூத் கனெக்ட் பண்ண ஆ ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணாம இப்ப தா கரெட்டா கேக்
ஓ அப்டிங்களா
ஆனா ஒன்னுமே ஆகல மேம் ஃபோனுக்கு ஒன்னுமே ஆகல மைக் மட்டு
அது வெய்யருப் ப்பேர் பண்ணுவாங்கல்ல அங்க போய் பண்ண வேண்டியதான
இப்பதா உழுந்துச்சு நாளைக்குதா போனும் ஆமா ஈ ப்ளாணின்ட்ட எடுத்துட் போனா எப்புடியு அஞ்சு ருவா பில்லு போட்ருவானுங்க அஞ்சு ருவா
இவுங்ளுக்லா டக்குனு போயிருவ
அதா நம்மளுக்கு டைம் கெடைக்கணுல்ல மேம் வீட்ல வேல செய்யறக்கே ம்
ஏ வீட்ல ஃபுல்லா வேலை செய்வீங்களா
ஆமா மேம் வெக்க வருது எங்க அம்மா போயிருந்தாங்க மேம்
அதனால்
ம் எப்பவாச்சும் ஒரு டைம் நான் செய்வ மேம் அது இன்னைக்கு ஃபைவோ கிளாக் அந்த மாரிதா ஒளு உஷா
அப்ப இது ம ஆ சொல்லுங்க கேட்டுட்டுதான் இருக்கேன்
ஃபைவோ கிளாக் அந்த மாரி தா
அதனால நீங்க
ஆ அதனால நாளைக்கு போயி க்லா அப்டீன்னு
எனக்கு இதே மாரி ஒரு டைம் நைட் பாத்தீங்கன்னா பத்தரை பத்தரை இருக்கும் ஏ ஃபோன் ல் மேல நம்ம டெம்பர் வப்போம்ல
ஆமா
அது வந்து கீழ விழுந்து ரொம்ப பிரேக் ஆயிடுச்சா நா ஒட் உடனே ஒரு லவனோ க்ளாக்குக்கு நான் வந்து ஊர் சுத் த்திட்ருந்த ஒரு டெம்பர் மாட்
ஓகே
ஆஹ உங்க வாய்ஸ் ரொம்ப கரகரன் வருது கொஞ்சம் கிளியரா இருக்கிற எடத்துல வந்
ஆ இப்ப கரட்டா கேக்குதா
ஆ கேக்குது
ஆ சொல்லுங்க மேம் சாரி மேம்
ஆ பரவால்ல பரவாயில்ல நா லா சு ஃபோனுக்கு வந்தா நேரமே பார்க்க மாட்ட அப்படியே கிளம்பிடுவ ஏதோ ஒரு கடையாச்சி இருக்கன்னு
உம் நாம வந்து அப்படி கிடையாது வண்டிக்கு ஏதோன்னா உடனே போயிருவோ போணு நா பாக்கவே மாட்ட
உங்களுக்கு வண்டி தா முக்கியோ எனக்கு போனு தான் முக்கியோ
ஆ ஆ இப்ப பாருங்க வண்டிக்கு பெட்ரோல் வாங்குறதுன்னா எங்கே வேணால போய் வாங்கிட்டு வந்தோ பாத்தீங்களா
அதுதா
உம் அதுதா ஆபிஸ்க்கூ எப்புமே வண்டிதா
க்கு பெரச்சனையே யில்ல நா தனியா வந்து போய்ருவ என் ஃபிரெண்ஸ் கிட்ட போன் பண்ணி கத பேசிட்டு அப்டியே போயிடுவ இல்லன்னு யாரையோ கூப்டுருவ என கொஞ்சோ அங்க விட்டுருங்கன்னு சொல்லி போயிடுவ பண்ணிக்லா நா சுத்த கவலையே பட மாட்ட
ஓ
இல்லைன்னா ஒண்ணு இல்லன்னா கவர்மெண்ட் வந்து நம்ளுக்குன்னு பஸ்சு வச்சிருகாங்க
ஆமா
அது ஆஹ் அதுதா லேடிஸ்க்கு அது ஃப்ரீ ஏறிட்டு போ வேண்டி தா
எப்டி மேம் அது எல்லா எல்லா பஸ்லே யான் இல்ல கௌவர்மெண்ட் பஸ்ல மட்டு தா இல்ல ரோ பஸ்ல மட்டு ஃப்ரியா
கவர்மெண்ட் பஸ்ல மட்டு்தா ஃப்ரீ
ஓ நா நெனச்சடன் பிரைவேட் பஸ்லயு ஃப்ரீவான இருக்கு
இல்ல இல்ல பிரைவேட் பஸ்ல காசு
ஓ இல்ல பஸ்ஸ லேடிஸ்கெல்லா பஸ்ஸ ஃப்ரீனு சொல்ட்டு சொன்னாங்க ஆனா எனக்கு என்னன் தெரில கரெக்டா
பஸ்ல போனா ஃப்ரீயு
ஓ ஓக்கே மேம்
வேற எந்த பஸ்ல போனாலு காசு
ஓ கௌவர்மண்ட் பஸ்ல வேனா எந்த பஸ்ல வேணா போய்கலாமா இல்ல ரோஸ் கலர் பஸ்ல மட்டு தா போ முடியுமா
இல்ல இப்ப அந்த ப்ளூ கலர்லையே ஒரு சில கௌவர்மண்டட் பஸ்ஸஸ் வந்திருக்குல அதுல போலா ஆனா அதுவே ப்ளூ கலர்ல நீங்க பாத்தீங்ன்னா இந்த சீட்ஸ் எல்லா கொஞ்சோ ஹைட்டா வச்சிருப்பாங்கல
ஆமா ஆமா ஆமா அந்த ஆழ் தள பேருந்துன்னு சொல்டு டு
ஆம்மாமா
ஆ
அதுல எல்லா போன காசு
அதா இப்ப கூட ரீல்ஸ் ஆ ட்ரெண்டிங்ல ஒரு ரீல்ஸ் போச்சே எங்க வந்து உட்காந்துருங்க ஊரோட டாப்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ்
ஆமா ஆமா
உ அத பத்தி தானே சொல்றிக்கீங்க
ஆமா நீங்க இப்ப டெய்லிப் போகறம் ச்சி நீங்க கண்டு புடிச்சிருவீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பஸ் தா எல்லாமே கவர்மெண்ட் டேதற்கோ இந்த ப்ளூ கலர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்க பாத்தீங்கன்னா ஆ கவர்வர்மெண்ட் பஸ் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட்டிங்ல லைக் இந்த தட் தடிக் தெருர் உட்கார்ந்துருப்பாங்கள அதுக்குடச் தாண்டி வந்து நின்னுற்றுருக்கு லாஸ்டா பசங்க உக்கார சைடுல அந்த லாஸ்ட் பெரிய சீட்டுக்கு முன்னாடி கேட்டிருக்கோ அதுனா கவர்மெண்ட் பஸ்சு க் அந்த ப்ளூ கலர்லேயே பிரைவேட் பஸ் பத் த்திகனா டிரைவர் உட்கார்ந்துப்பாருல அங்கையே பெருசு போ அது இல்லாம பசங்க சைடு வந்து லாஸ்ட் சீட் வரைக்குள்ள நடு நடூவலையே வந்து கத வந்துரு
பூளு கலர் பஸ்ல
ஆமா
ஓக்கே ஓக்கே மேம்
அப்படி நீங்க டெய்லி போறி ப போற வரைக் தா
ஓ செரி நா ஒரு டைம் நீங்க சொன்னது காண்டி ட்ரை
ஆ கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாருங்க நாங்க வந்து நறிய பிரண்ட்ஸ் இருக்கோ இத ஒரு
ஆ
மறுப்டியோ போக முடியாததுனால ங்க நெறைய அடிக்கடி பஸ்ல தா போவோ
ஃபர்ஸ்ட் எனக்கு அவ்ளோக்கா ஆம்மா ஜாலிய தா இருப்போ அப்டியே பேசிட்டே எப்ப ஸ்டாப் வரதுனே தெரியாது அது நம்ம வந்து ஆட்டோ அந்த செலவு அதெல்லா பாக்றதுக்
ஆ ஆ ஆமா பஸ்சுலயே போயிக்கலான்றிக்க
அதுதா நா அப்ப அவளேக்கா போமாட்டே இப்ப
ம்
ம்
கேக்குதா
ஒரு மாறியே கரகரன் வருது ஆனா கேக்குது
எதோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் இருக்க ஆனா கூட உங்க வாய்ஸ்ஸு கேக்குது
ஆக்சுவலா அதா ஆக்சுவலா எதோ நெட்ஒர்க் ப்ராப்ளம்ன் நெனைக்கிறே
அப்படியு கூட இருக் கலா
மா
நா உங்ளுக்கு ஒரு டென் மினிட்ஸ்ல கூப்புட் டா எனக்கு ஒரு வேற ஒரு கால் வருது
செரி ஓகே
ஆ